ஹலோ
ஹலோ அக்கா கேக்குதுங்ளா
நல்லா கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
சிறப்பா இருக்கே
பாப்பாலா எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க நேத்து கால் பண்ணே வெயிட்டிங்ல போச்சு
அப்டிங்ளா எனக்கு எதுவு லைனே வர்லியேக்கா
அப்டியா பாப்பாக்கு கால் பண்ணே
ஆ
அதா அக்கா ஒரு கட ஆரம்பிச்சிருக்கே
என்ன கடக்கா
இந்த இப்போ புதுசா ட்ரெண்டிங்ல இருக்க க்ளிப்ஸ்லாம்ப்பா
அப்டிங்ளா ஆ ஆ
அதா வந்து பாரு
கண்டிப்பா வரங்கா
நீ ஆஃபீஸ் போரல்ல
ஆமாங்கா
அங்கியுங் கொஞ்சோ சொல்லுப்பா
கண்டிப்பா சொல்றேங்க்கா
நம் ஆன்லைன்லியு சேல்ஸ் பண்றோ
அப்படிங்ளா ஆ ஆ
நீங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க
கண்டிப்பா சொல்றேங்க்கா
இப்போ அந்த வெளிநாட்ல இருந்தெல்லா நம்ப வாங்கி விக்கிறோம்ப்பா
அந்த கொரியன்லா சொல்றாங்கள அந்த ஐட்டம்லா இருக்காக்கா ஓ நம்ம கிட்ட
இருக்குப்பா இருக்குப்பா ஆமாப்பா நீ ஆன்லைன்லே இப்ப நம்ம ஸ்டேட்டஸ்ல பாத்தீன்னா எல்லாமே இருக் குபா
ஓ செரி செரிக்கா ந பாக்குறேங்க்கா நா ஆபீஸ்ல கண்டிப்பா சொல்றேங்க்கா எல்லாருகிட்டியு
எல்லாமே உங்குளுக்கு புடிக்கு எல்லா கண்டிப் பா இப்போ இருக்க ட்ரெண்டிங்ல இருக்க க்ளிப்ஸ்பா
ஓ செரிங்க செரிங்க்கா எனக்கு ஃபோட்டோ இருந்தா எல்லாமே ஷேர் பண்ணுங்க
செரிப்பா
அத ந ஆஃபீஸ்லியுமே வந்து எல்லாருக்குமே அனுப்பி வுட்றேன்க்கா
செரிப்பா நம்மகிட்ட காம்போவு இருக்குப்பா
அப்படிங்ளா ஆ
காம்போ வந்து இருவத்தி உம்போத்ரால வந்து ஆரம்பிக்கிது இருவத்தி உம்போ இருவத் தி உம்போதுருபாலந்து இருக்கு ஆமா நாப்பத்தி உம்போதுருபா
ஆ
தொண்ணூத்தும்போதுருபா
ஆ ஆ
நூத்தி நாப்பத்தி உம்போது
இவ்ளோ ஐ இவ்வளோ அமௌண்ட்டுக்குமே வெச்சிருக்கீங்ளா சின்னதுல இருந்து பெரிய அமௌண்ட் வரைக்கு காம்போ வச்சிருக்கீங்க
ஆமா நம்ம கிட்ட தொண்ணூத் தொம்பதிருபாயிக்கு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒர் ஒரு இந்த மினி கிளிப்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல
ஆமாக்கா இந்த குழந்தைங்களுக்குலா குட்டி குட்டியா போடுவாங்களே
அது அதுவு இருக்கு அது இல்லாம அ நடுவுல மட்டு குட்டியா ஒரு கிளிப்பு போடுவாங்கல்லப்பா
ஆமாங்ப்பா
அது மாரி இருபத்தஞ்சு கிளிப்பு குடுக்குறோம்ப்பா வெறு தொண்ணூத்தொம்பரூபாய்க்கு
ஆ
ஆமா நீங்க வந்து பாருங்களே கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கு
கண்டிப்பா நா வந்து பாக்குறேன்கா எங்க வீட்லயே தானக்கா நம்ம வீட்லயே தானே இருக்
ஆமாப்பா நம்மகிட்ட கடைல்லா இல்ல
ஆ ஓகே ஓகேக்கா
இப்போதைக்கு வீட்ல ஆரம்பிச்சிருவோ
ஓ செரிங்க செரிங்க கா
அப்டியே நம்ம போன்ல அப்டியே கொஞ்சோ போட்டோ போட்றோ
ஆ ஆ
அத பாத்து நமக்கு யாராவது கேக்குறவங்களுக்கு இது வரைக்கு குடுத்துட்டு இருக்கோ
ஆ ஆ
நானு ரொம்ப நாளா உங்களுக்கு கால் பண்ணணும்னு நெனைச்சுட்டே இருந்தப்பா
ம் செரி செரிங்க கா
அப்ற வெயிட்டிங்ல போட்ட நீங்களு திருப்பி கூப்டவே இல்ல
அப்டில்லா இல்லக்கா தெரியலக்கா பாக்கல நானு
பரவாயில்ல பாத்துட்டு இன்னைக்கு கூப்பிட்டீங்களா சந்தோசோ
செரிங்க செரிங்க்கா நா கண்டிப்பா வந்து பாக்குறேகா
செரிப்பா பாப்பா கிட்டுயு சொல்லுப்பா
ஆ நா சொல்றகா பாப்பா கிட்டயுமே
ஏன்னா பாப்பாவு காலேஜ் படிக்கிறாங்கல்ல
ஆ ஆமாக்கா அவங்க காலேஜ் வேற முடிக்க போறாங்க நா இருந்தாலு அவங்ககிட்ட நா சொல்லி வைக்கிறே
நீங்க சொல்றது சொல்லுங்க நமக்கு வந்து ஒரு நாலு பேரு அவங்க வாங்கனா நம்மளுக்கு ஒரு உதவியா இருக்கு
ம் செரிங் கா நா கண்டிப்பா சொல்லி வைக்கிறேகா
ஏன்னா நீங்களா சப்போர்ட் பண்ணீங்கன்னாதா கொஞ்ச நம்ம வாங்க முடியு அடுத்து போக முடியு
கண்டிப்பா கா ஆனா இங்க இருக்காங்க இங்க என் ஃப்ரெண்டு் எல்லாருகிட்டயுமே நா சொல்ற ஆஃபீஸ்ல காலேஜ்ல எல்லா எடத்துலயுமே நா சொல்லி வைக்கிறேகா
சரிப்பா ரொம்ப நன்றி
கண்டிப்பாக இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ்ல்லா குடுக்குறாங்கள அந்த மாதிரில்லாவும் பண்றீங்களாக்கா
அதே யோசிச்சு வச்சிருக்கேன்ப்பா ஒரு நாலஞ்சு பொருள் மட்டு வாங்கி வச்சிருக்க
ஆ செரிங்கா என்ன மாரி பொருள்கா
நம்மகிட்ட இப்போ அதுவுமே ட்ரெண்டிங் தான்ப்பா எல்லாமே நம்மப இப்போ டரெண்டிங்ல இருக்க பொருளாதா எடுத்துட்டு வந்திருக்கோ இந்த ஒரு மாரி பீங்கா மாதிரியே ஒரு டப்பா இருக்குப்பா
ஆ
நல்ல கிளாஸ் டைப்ல இருக்கு அதுல அவங்க கே க்குற போட்டோவ போட்டு குடுத்துருவோம்பா
போட்டோ பிரிண்ட் பண்ணியே குடுக்குறீங்க
ம்மா ஆமா
ஆ ஆ
அது இல்லாம இந்த இப்போ டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போறாங்கள
ஆமா பா
கொழந்தைங்க தொலைச்சிட்டு வந்துருராங்கல்ல
ஆமா
அதனால அந்த டப்பா அந்த டப்பா எந்த டப்பாவோ நம்ம கிட்ட ஒரு பத்து டப்பா இருக்கு சில்வர் டப்பா அப்புற இப்ப வந்து இந்த டப் பர் வேற மாதிரியே மேல ஆனா சில்வர் போட்டுருக்கோ அதுல வந்து இந்த கொழந்தைங்களோட மொகத்தையே நம்ம வந்து ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி குடுக்குறோ
ஓகே ஓகே பாத்தே அக்கா நெறைய வீடியோஸ்ல பாத்தெ இப்பதா
இப்ப எல்லா ட்ரெண்டிங் பா அது
ஆ ஆ
இப்ப வந்து உங்க பேரு போட்டு குடுக்குறோ போட்டோ போட்டு குடுக்குறோ கிளாஸு செக்ஷனு எல்லாமே போட்டு தரும்பா உங்ளுக்கு ஸ்பூன்ல வேலுனா கூடோ நம்ம கஸ்ட்டமைஸ் பண்ணித்தரோ
ஓ நாங்க இன்னா சொல்றோமோ நீங்க அத அப்டியே அதுல போட்டு குடுத்துருவீங்க
ஆமா ஒவ்வொண்ணுக்கு ஒன்னொண்ணு வெல ஒரு பீஸ் இருக்கும்போது ஒரு வெல நமக்கு இப்போ பல்கா வாங்கும் போது நம்ம ஹோல்சேல் வெலைக்கி குடுக்குறோம்ப்பா
அப்டிங்களா ஹோல்சேல் ரேட்டுக்குமே குடுக்குறீங்களா
ஹோல்சேல்கே குடுக்குறோ ஏன்னா நமக்கு பல்க் ஆர்ட்ரு வரும்போது ஹோல்சேலுக்கே நம்ம குடுக்குறோ
எவ்ளோக்கா இப்ப அம்பது ஐட்டம் நூறு ஐட்டம் வாங்கனா அந்த மாரி ஹோல்சேல்ல குடு விப்பீங்களா இல்ல நூறுக்கு மேல வாங்கனா ஹோல்சேல் வருமா
அம்பது மினிமம் நம்ம கிட்ட அம்பது வாங்கனாலே ஹோல்சேல் தாம் பா
அம்பது வாங்கனாலே ஹோல்சேலுங்களா ஸ்டார்டிங் அது என்ன ரேட் ட்ல இருந்துக்கா வச்சிருக்கீங்க
ஸ்டார்டிங் வந்து நூறு ரூபால இருந்து இருக்கு டப்பா
நூறு ரூபால இருந்து டப்பாவா இரு
ஆமா எல்லாமே அழுத்தமா இருக்கு நார்மலா இப்போ நம்ம வந்து கீழ போட்ட ஒடுக்காயிருல்ல
ஆமா
அந்த மாரி எந்த டப்பாவு இருக்காதுப்பா எல்லாமே குவாலிட்டியா இருக்கு நீங்க நம்ம கிட்ட ஒரு நாலு வாட்டி நாலு வாட்டி எங்க எதுருக்கே போட்டு பாத்துட்டு எடுத்துட்டு போலா எந்த டப்பா ஏன்னா
செரிங்கக்கா கண்டிப்பா கண்டிப்பா
அது கஸ்டமைஸ் பண்ணி தரோ அந்த இது வந்து நா இப் போதைக்கு நாங்க சீமந்தோ இப்ப பசங்க வந்து இப்ப ஸ்கூல் தெறந்திருக்காங்கன்றதுனால அப்புறோ இந்த மாரி வீட் ட்ல சின்ன சின்ன விசேஷ வச்சிக்கிறதுக்கலா வாங்கியிருக்கோ
ஓகே அக்கா
இல்ல இப்ப நீங்க ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க எனக்கு வந்து இது வேணும் இப்போ வந்து இந்த ஃபோட்டோலாம் போட்றாங்கப்பா ஃபோட்டோ பிளவுஸ் பிட்டு வளையலு குங்குமோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு எப்டி வேணும் எனக்கு இந்த பாக்ஸ்ல இந்த மாரி டப்பால வேணும் அப்டின்னா நீங்க எப்டி கேக்குறீங்களோ அது மாரி நாங்க பண்ணி தருவோம் பா
அப்டிங்களா ஓகே ஓகே அக்கா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாருக்குமே சொல்றன் என் ஃப்ரெண்டுக்கு இப்ப கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க நான் அவுங்க நலங்கு எல்லாமே வெப்பாங்க நான் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன்கா நான் அவங்ககிட்ட பேசிட்டு நான் சொல்றன் உங்களுக்கு
சூப்பர் பா ஏனா இப்போ அந்த இப்போ நீங்க சொல்றீங்கள இந்த ஐடியாவ அவுங்க கிட்ட சொல்லுங்க அந்த பொண்ணோட போட்டோ இருக்குல்லையா
ஆமாகா
பொண்ணு மாப்ல போட்டோ அவங்க என்கேஜ்மெண்ட்க்கு எடுத்திருப்பாங்கல்ல அந்த போட்டோ குடுத்தீங்கன்னா அந்த போட்டோவ நாங்க கீச்சைன் மாரியே போட்டு கொடுப்போம்
இந்த பேஸ் லா டிஃப்ரெண்டா மாத்திலாம் குடுப் குடுக்குறாங்களா அந்த மாரியுமே குடுப்பீங்களா
இப்ப இருக்கிற அந்த கார்டூன் மாரியே வச்சு தராங்களப்பா இந்த அந்த ரெண்டு பேருடைய போட்டோயும் நாங்க அந்த மாரி கீ செய்யினா போட்டு கொடுப்போம் அந்த கீ செயின்லயே ப்ளௌசு பிட் வந்து அழகா நாங்க ஒரு சாரி மாரி கட்டி அந்தக் கீ செயின் வெச்சு குங்குமச்சிமிழ் இதெல்லாம் குங்குமொ மஞ்சள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வச்சு உங்ளுக்கு வேற என்ன வளையல் வெக்கணு இவ்வளொக்கு பட்ஜெட் இருக்கு அது அதுவும் ஆரம்பிக்கிறதுமே நூறு ரூபாயல இருந்து இருக்கு அது நீங்க எத்தன பொருள் சேர்க்கறீங்களோ அத் த்தன பொருள்கு ஏத்த மாரி இருக்கு ஒரு சிலது எங்க கிட்ட கேக்குறதுக்கு வந்து இந்த கீச்செய்னு ஒரு ப்ளௌவுஸ் பிட்டு அது மட்டும் கேப்பாங்க ஒருத்தர் வந்து ப்ளௌவுஸ் பிட்டு அந்த கீ செயினு வளயல் குங்குமோ மஞ்சள் இதெல்லாமே கேப்பாங்க சில பேர் வந்து ஒரு ஜூட் பேக்ல கேக்குறாங்க
ஆ ஆமாக்கா இப்ப எல்லாருமே அந்த ஒரே பையிலே எல்லாத்தையும் வளையல் ப்ளௌவுஸ் வபிட்டு எல்லா மே போட்டு குடுக்குற மாரி பாக்குறாங்க
ஜூட் பேக்குமே நம்ம வேற இடத்துல நீங்க வாங்கும்மோது ஒரு ஒரு ஜூட் பேக்கே நூறு ரூபாய் குடுப்பாங்க ஆனா நம்ம ஜூட் பேக்கோட சேர்த்தே இந்தப் பொருலையுமே நூத்தம்பது ரூபாய்ல இருந்து இருநூறுபாய்குள்ள குடுத்துருவோம்பா
ஓ ஓகே ஓகே அக்கா ரேட் எல்லாமே நீங்க மத்த இடத்தோட கம்மியாதா சொல்றீங்க
ஏன்னா இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கோன்றதுனால ஹோல்சேலுக்கு குடுக்குறோம் எங்களுக்கு கஸ்டமர் வந்துட்டாங்க அப்டின்னா அதுக்கேத்த மாரி நம்ம கொஞ்ஜோம் பெருசா பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம பர்ஸ்ட்ட் நம்ம நம்ளோட தரம் என்னன்னோ அவங்களுக்கு தெரியணும் இல்லையா இந்த வெலைக்கு இவ்ளோவு தரமா குடுக்குறாங்க அப்டின்னா நம்ம வந்து அடுத்த எடத்துல பத்து ரூபா ப்ராஃபிட் வைக்கிறாங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு ரூபா தான்ப்பா வைக்கிறோ அது நமக்கு ஒரு அஞ்சு ரூபா கிடைக்குன்னா அந்த அஞ்சு ரூபால ஏன்னா நம்ம போயிட்டு வர்ர சார்ஜ் இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம கிட்ட வண்டி ஓனா இருக்கு இப்ப வந்து த்தவங்க வாடகை எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி நமக்கு வாடகை அப்டி இல்ல இப்ப நம்ம வீடலயேதா வச்ச பண்றோன்றதுனால நமக்கு அந்த வாடகை கணக்கு எல்லா எதுவு இல்லப்பா அதனால நம்ம இப்போ இபடி குடுக்குறோ இல்ல இது நம்ம ஒரு கடையா வச்சு பண்ணும் போது கண்டிப்பா அதிகமாதா குடுத்தாகணுப்பா அப்ப வந்து நம்மளால ஒண்ணு சொல்ல முடியு ஏனா வாடகைக் கு எடுத்துக்கிட்டுதா குடுக்குற மாதிரி இருக்கு
ஓ ஓகே ஓகே புரியுது புரியுதுங்கக்கா
இது நீங்க பாத்து பண்ணுங்கப்பா இது ஒரு கஸ்டமர்தா கூப்பிடுறாரு நா கூப்புட்டுமாப்பா
ஆ சரிங்கக்கா ஓகேங்கக்கா நீங்க பேசுங்க நாளைக்கி நா மறக்காம சாய்ங்காலம் வந்து கடய வந்து பாத் தக்கறேன்கா
கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றிப்பா வச்சுட்டுமாப்பா ஆ